லோ
கேக்குதா ஒனக்கு
ஆ கேக்குது கேக்
ஆ கேக்குது கேக்குது இப்டி எக்குோவா இருக்கா ஆமா தொலைந்த்ருத்து நா எனக்கே ஐயய்யோ ப்ளூடூத்ல கனக் பண்ணிர்க்கே எனக்கு காது வலிக்கிது
ச்சே ச்செரி
சேரி ப்ளூடூத்ல கனக் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல போட்டுட்டே
ஆ
ஆ ஒனக்கு எக்கோவா இருக்கோ அய்யய்யோ ரொம்ப கஷ்டொ
சே ஜே
ம்
இயாவெத்தே
ஆனா அதுல அப்ப அந்த கால்லயு அப்டியே இதுவால இருக்கு ஆமா டபுளாதா கேக்குது நா பேசுற்து திருப்பி கேக்குது எனக்கு அப்புடியா
அ
ச்சே கட் பண்ணிக்கிறே
சேர் சேரி கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஆ ஹலோ
இப்ப கேக்குதா
ஆ இப்பதெ கரெக்டா கேக்குது
அ காது போகணுன் இருக்கு வி வி விதி வலியது
அதுவேணா உள்ளது
ஆமா ஒண்ணு பண்ண முடியாது
ம் அத் தெளிவா கேக்குது நா பேசுற்து அப்புடியே ஆ
அப்புடியா
ம்
ஏரி
ரெண்டு வேரு இன்னக்கு கரக்ட்டா ஸ்கூலுக் போய்டுச்சுக
வெள்ளன எந்திர்ச்ட்டானா
அவனே எந்தெரிச்சிட்டா
பரவால்லயே ஆனா லேட்டால தூங்குனா
லேட்டாதே தூங்குனா நாங்க எழுப்பவே இல்ல
ம்
அவனே எந்திரிச்ட்டா
பரவால்ல அவ்னே எந்திர்ச்டானா பரவால்லதா
ஆமா
ம் ஆனா ஸ்கூல்ல போய் தூக்க வராம இருந்தா சரி
தூங்க மாட்டே நானா ம எப்பவுமே கால வெள்ளனயே எந்திரிச்சாலூ அவனா தூங்க மாட்டா
அப்பிடியா
கும்ரனா நா அவ பக்கத்துல படுத்து தூங்குடான் சொன்னாதே தூங்குவா அது வரையு தூங்க மாட்டா
இல்ல இல்ல அப்டிதா இருக்குங்க கூல்ல எல்லா ஒரே எடத்துல பேச கூடாது வெளையாட கூடாதுன்னு ஒரே எடத்துல கை வச்சு ஒக்கார சொல்லுவாங்க அப்பைலா ஆஹ் அப் பையெலா தூக்கோ வந்துரூ கேம்லா தூங்கீ விழுந்து வர் ஒரு தரவ பல்லு ஒதட்ல குத்தி சேர்லயே ஒக்காந்து தூங்கிருக்கா பல்லு ஒதட்ல குத்தி ரெத்தமா ஊத்திருச்சு
ஐய் இ தம்பி அ ரத்த வந்துச்சினுங்குறது அது சின்னவனுக்கு பரவால்லையா
ஆ அது பரவால்ல அது என்ன
அ இவனுக்கு ஒதட்ல குத்திருச்சுன் சொன்னவொடன அவைங்க அவங்கள்க்கு
ஆமா அது இப்பதா வெளையாட்டு ஜாமால்லா அள்ளி போட்டிருக்கே என்னமோ அதிசயமா உக்காந்து வெளாடுது என்னன் தெரியல இல்லைனா வெளயாட்டு ஜாமாவோட ஒக்காரவே மாட்டா உம்
அதிகமா இன்னைக்கி அமைதியா இருந்தாலே பயமா இருக்கு நம்மளுக்கு ஹலோ
ஆ சாப்ட்டியா
சாப்டாச்சு எல்லா வேலையு முடிச்ட்டே இதுங்கள்கு எந்திரிக்கிறனா நா எல்லா வேலையூ வேமாவே முடிச்சிரலா சாப்புட்ற வேல கூட முடிச்ட்டே
சேர் செரி இந்த ஸ்டைலிங் எப்டி போயிட்ருக்கூ
எங்க வரவே இல்லயே ஒர்க்கே வரல
ஓ வரலையோ
கால்ல கூட கேட்டுச்சு தான இல்ல இன்னு வரலைங்ளேனு சொல்லுச்சு அந்த ஆள் இன்னொரு பொண்ணு இருக்குல்ல
உம்
வராத வரைக்கு சந்தோஷோ என்ன ஒரே பாத்தர சவுண்டா இருக்கூ
இது இந்த விழுந்துருச்சி தெரியாம
ம் பேசிகிட்டே வேலைய பாத்து முடிச்சிருவியே
அது எப்பவு உள்ளது நம்ளுக்கு வீடு மட்டு கூட்டாம இருந்துச்சு அந்த வேலைய முடிச்ட்டா வேலையே முடிஞ்சிருச்சி
நா அதா பேசிகிட்டே இருந்தம்னா வேலைக்கு ஆகாதுன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டே
அதே ரைட்டு
ஆமா போன் வந்துகிட்டே இருக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்போ அப்டியே பொழுது பொயிரு அதுனால பேசிகிட்டே வேலைய பாத்துருவோனு உட்காந்துட்டே வெங்காயோ உரிச்சிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயோ உரிச்சி டப்பால போட்டு வைக்க போறே
ஃபிரிட்ஜுக்குள்ளயா வைப்பிங்க
ஆமா ஒரு இதுல போட்டு
ஆனா வெங்காயோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன் சொல்லுவாகல்ல
அதெல்லா சொல்றவக சொல்லிகிட் தா இருப்பாக
ஆம்மா பெரிய வெங்காயம்லா அப்பேல்லே உரிக்கலா பெரிய வெங்காய வாங்கனா எங்கத்த திட்றாங்க அதனால சின்ன வெங்காயந்தா இப்போ வாங்கிக்கிட்ருக்கோ சேரி காலேல உக்காந்து உரிச்சுட்டிருக்க முடியாது காலேல கிளாஸுக்கு போயிட் ட்டு வந்து நா சமைக்கவே லேட் ஆயிருது அப்பறோ
கிளாஸ் எவ்ளோ நேரோ
கிளாஸ் ஒரு மண் நேரோந்தா ஆற்ர டூ ஏழ்ர
அதுக்கப்பறோ வந்து சமச்சு அவன கெளப்பி கஷ்டோந்தே
ம் அதா கெளப்புறதுக்கெல்லா ஆள் இருக்கு சமைக்கிறது மட்டுந்தா வேல்ல
ப இப்ப நானு அப்டிதே வச்சுட்டே யோச்சு பாத்தே ஒரு ஆளே எல்லா செய்ய முடியாதுனு அவுங்குள்ட குடுத்துறது சாப்பாட மட்டு ஊட்டிருங்க மத்த எல்லா வேலையு நா பாத்துகறே
அதே சாப்பாடு ஊட்றதுதா பெரிய வேல அதே சமைக்கவே லேட் ஆயிடுச்னா அதுக் கப்பறோ மல்லு கட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்ட ரொம்ப லேட் ஆகுது
ஆம்மா
அதனால தா
நானு அதனாலதா யோச்சிட்டு இப்பெல்லா அவுகதே ஊட்றது மத்யான வந்தாலு அவுக அதட்றதுனால சாப்புடுவே கொஞ்சமாது
ஓ
அதனால அவுங்குள்ட குடுத்தாச்சு பொறுப்ப
உம்
அவுல்தே ஜூலை வர ஜூலை வர சாருக்கு ரெஸ்ட்ட விட்டுட்டு
உம்
அதுக்கப்பறோ அவுங்குள்ட குடுத்துரணு வெளில போற வேல எல்லாத்தையுமே
ஆம்மா கொஞ்ச கொஞ்சமா குடு ரொம்ப ஒரேடியாவு குடுத்துறாத
எனக்கு இது வேல இதுக்கு ஸ்கூல்ல கொண்டேய் விட்ற வேல மட்டு போதும் மத்ததெல்லா நா பாத்துக்குவே எப்ப எப்பவுமே ரேஷன் கட எல்லாத்துக்குமே நா தே போவே
சேரி சேரி அப்பனா சேரி
ஸ்கூல்ல விட்றதென பெரிய வேல கால்ல மட்டுந்தே அவுக கொண்டோய் விடுவாக
இந்த மாச ரேசன் கட போயிட்டு வந்ட்டியா
இல்ல அதே யோசிக்கிறே இன்னைக்கு அந்த வர்லேன்னா போயிட்டு வந்துறலான்னு யோசிச்சுக்டிரிக்கே
சேரி அரிசி என்னாச்சு குடுத்திட்டியா
நா வாங்னா தானே அவள்ட்ட குடுக்க முடியு நானு வாங்கிட்டு சேர்த்து ஃபோன் அடிச்சோம்னா வந்துருவா
அப்பிடியா நீ குடுத்தின்னா தே அந்த மூட்டையில நாங்க இந்த மாசோ அரிசி வாங்க முடியு
நா இந்தா இன்னைக்கு பாக்றே இன்னைக்கு ஒர்க்கு வரல போல நா இன்னைக் போயிட்டு கூட வந்துருவே நா கெளம்பிதே இருக்கே
சேரி அதே வேறெது தேடி பாக்கறே ஃபுல்லா கருப்பாம் பூச்சியா இருக்கு அந்த அரிசி பை எல்லா இல்லேன்னா வேற து வாங்கிடுவே அது புதுசு அதுனால சேரி அதுலயே வாங்குவோ கருப்பாம்பூச்சி இல்லேன்ட்டு அதுல தா வாங்கினே நாங்க வாங்க கறதே இல்ல ஆக்சுவலா நாங்க ஆ குடு த்துருவோ இந்த தரவ தா வாங்கீர்க்கே
அங்கே நீங்க பத்துரூவா குடுக்குறக்கு இங்க கூட குடுத்துறான்ல பிரச்சனையே இல்ல
அதா பத்து ருவாயா பன்னெண்ட்ருவாயான்னு தெர்ல இங்க ரைஸ் மில்ல பன்னெண்ட் ருவா ரேஷன்ல பத்து ருவா இன்னொரு அரிசி ஏதோ வருது எட்ருவா
ஏ அவ எந்த அரிசியா இருக்கு அதுக்கு தா நீ அதுக்கு தா அதுகிட்ட பேசிப் பேசி அது பேரே வரு
ம் நீ பேசுறது ரொம்ப தூரமா கேக்குது
இப்ப கேக்குதா
கேக்குது கேக்குது
சேர் சேரி நா அதுனால தே கொண்டே குடுத் த்துற்றது எதுக்கு வேஸ்ட்டா காசு தே நம்மளுக் ஏதாவது ஒரு செலவுக் ஆகுன் சொல்லிதே வாங்கிட்டு வந்துறது
ம்
ஆமா இல்லைன்னா எதுக்கு தேவல்லாம
எனக்கு என்ன பால் செலவுக்கு இருந்தாலே போதூ
ஆ அந்த காசு ஆமா அது போதூ ஆமா இது எத்தன கிலோ அவுகுளுக்கு எத்தன கிலோன்னு தெர்லி ஞ்சொன்னாங்க
ஆமா இந்த மாசொ வாங்குனா கூட நா எத்தன கிலோ இது நா வேற எதாவது ரெடி பண்ணி இந்த மாஸ் த்தமும் வாங்கி தந்துடுறே மொத்தமாவே குடுத்தர்லா
ஆ சேரி அப்ப நீங்க ரெடி பண்ணி குடுங்க மொத்தமாவே அவ வர சொன்னேன்னா வந்துருவா வந்து வாங்கிட்டு பொய்ருவா
சேரி ரெடி பண்ணி மொத்தமாவே தரே குடுத்துட்டேன்னா அத வந்து இது பண்ணிக்கலா அ அப்பயில கிலோவியு கேட்டுட்டு வர சொல்லிறே பதினஞ்சு ருவான்னா பரவாயில்லேய்
அதுக்கு தானே உங்கள்ட்ட சொன்னே அப்பற எதுக்கு சொன்னே நா உங்களுக்கு தூக்கிட்டு வரமுல்லேன்னா அவதே வருவா அவுக ஹஸ்பண்டோட அங்கேயே வந்து கூட வாங்க்குவா
அப்புடியா வீடு ஒரு தடவ காமிக்கணுமோ
வீடு நா சொன்னேனா வந்துரு
அப்பிடியா அப்பன்னா செரி சேர் நா அப்ப வாங்கி வச்ட்டு சொல்றே இல்ல டெய்லி தானே வ டெய்லி தானே வர்றாங்க சேரி குடுத்துடுவோமேன்னு குடுத்து வுட்டேன் அவுகளு அலையிறது மிச்சந்தானே
அ அது பரவால்ல நா என்ன சொன்னேன்னா தூக்கிட்டு வர முல்ல அப்புன்னா எதுக்கு அதுக ஆட் ட்டோலதே வருங்க வந்து எடுத்துட்டு போயிருங்க
அப்புடியா சேர் சேர்
அ
சேர் நா சொல்றே
ம் சேரி சொல்லுங்க எண்ணெய குடுத்துட்டீகளோ
என்ன என்னப் போன தடவே ஒன்ட்ட தானே அத கொண்ணந்து குடுத்தாளே ஒன்ட்ட தா குடுத்தாங்க நாந்தானே கொண்ணந்து குடுத்தே போன வருத வாங்குனத தா இந்த தரவ ன்னு வாங்கலைங்கிற இல்ல நீ மூட்ட குடுத்தல்ல வாங்க முடியுதுன் சொன்னேன்ன
சேரி சே சேரி வாங்கிட்டு சொல்லுங்க சேரி நா அப்பறமாட்டி கூப்புட வா
ஆ சேரிப்பா
ல ம் சேரி
சேரி சேரி
ம் பாய்
ஓகோ வா
ம் சேரி
ம்